ஹலோம்மா
ஆஹ் எப்டிம்மா இருக்க
நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே நல்லா இருக்கே ஆஹ வீட்லல்லாம் எப்டி இருக்காங்க
எல்லாம் நல்லா இருக்காங்க அங் அங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா
இருக்காங்க ஹஸ்பண்ட் இங்க இங்க இருக்காரா இல்ல வெளியூர்ல இருக்காரா
இல்ல வந்துட்டாருமா
வந்துட்டார் ஹா எப்ப எப்ப வந்திருக்காரு எத்தன மாச லீவுக்கு வந்திருக்காரு வந்துட்டார் அங்கருந்தே அப்டியா ஏன்
ஆஹ் நான் கொழந்தைக்காக வர சொல்லிட்டேமா
அப்படியா ஆஹ் சரி ச சரி இங்க வந்தா வேல பாக்கணும்முல்லடி ஆஹ் செரி செரி அவருதா நல்லா படிச்சிருக்காருல
ஆமா அத்தை இ இங்கயே இங்கயே பாத்துட்டாருங்க
சேர் சேர் ஆ அப்பனா நல்லது விடு அது வெளியூருக்கு போய்க்கி கிட்டு வந்துகிட்டு நம்ம தனியா இருந்துட்டு
அதுதான் கொழந்தைங்கள வச்சுட்டு ஒருத்தே இருக்க முடியல நம கொழந்தைங்கள பாத்துக்கணும் ரெண்டு பேர மாத்தி மாத்தி பாத்துக்க வேண்டியதா இருக்கு கு ம் தனியா இருந்து பாத்துக்க முடில அதான் வர சொல்லிட்டே
சரி சரி சேர் சேர் அப்போ மாமியார் கூட இல்லயா ஆஹ் நல்லாருக்காங்க நல்லாருக்காங்க உன் மாமியார் கூட இல்லயா யா
மாமியார் இங்க கூட இல்லமா
சேரி சேரி அப்டியா இல்ல ஆனா கூட இருக்கதல்ல தம்பிய பாக்க போயிருக்காங்க பட் தனியாதான் இருக்க நீ தனியா இருக்கியா
ஆமா
சரி சரி சரி அதனாலதான் அப்போ உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ச் எதாவது ஒ மாமியாரு ரு அம்மா அப்டி இருந்தாங்கன்னா கொஞ்சம் பாத்துப்பாங்க
ஆமா
அப்போ உனக்கு கஷ்டமாதான் இருக்கும் சரி சரி நல்லபடியா இருக் கீங்கள்ள
ஆமா நல்ல படியா இருக்கமா நீங்க
சரி ஆஹ் எல்லாரும் நல்லாருக்கம்மா கடவுளோட அருளால தயவால எல்லாருக் கு எந்த இதுவும் இல்ல நல்லபடியா இருக்கோம்
செரி செரிங்க
ஆஹ்
நாதா ஒரு கல்யாணொ இருக்கு அதுக்குதா புடவை எந்த மாதிரி எடுக்கறது என்ன பண்றது அப்படின்ட்டு
எப்புடி
அடுத்த மாசோ வருதுமா
ஆ ஆஹ்
உம் சித்தப்பா பையனுக்கு
ஓ அவர் ஒருத்தர் நெட்டையா கொஞ்சோ சுருட்ட முடியோட இருப்பாரே
ஆமாமா
ஆமா சரி சரி ஓ அவ்ளோ பெரிய பையன் கல்யாண வயசுல இருக்கிறானா க்கு ஆஹ் காலேஜ்தா காலேஜ்தா படிச்சிட்டு இருப்பான்னு நெனைச்ச
இருவத்தஞ்சு வயசுதா ஆகுது
ஓஹோ ஆஹ் செரி அதெல்லா லவ்னா ஒன்னு முடிச் முடிச்சிற வேண்டியதுதா அதையும் புடிச்சு இழு கிட்ட நாம இருந்தோனா அப்புறோ அவனுங்க இழுத்திட்டு போயிடுவாங்க அது எதுக்கு நமக்கு அவ பேரு ஆமா செரி செரி அப்படியா எங்க வெச்சிருக்காரு அவுங்க சொந்தத்திலயேதானா சொந்தத்திலயேதானா ஆ செரி நீ லவ் மேரேஜ்ன்னு சொன்னீங்க பாரு நன்றி
அஹ மண்டபத்துல வீட்டு பக்கத்துல மண்டபத்துலதா வச்சிருக்
சரி சரி சரி ஹ்ம் ஹ்ம் என்ன என்ன நல்லா பங்க்ஷன்ஸ்ல்லா வெக்கிறாங்களா ஒத்து போயிட்டாங்களா லவ் மேரேஜா இருந்தாலு இப்ப லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கராங்களே
ஆமாமா இவங்க வீட்ல ஒன்னு பிரச்சனை இல்ல சரின்டாங்க
அப்பனா பரவால்ல எப்டி பொண்ணு எல்லா நல்லா வசதியானவங்களா சித்தப்பா மாதிரியேதா உம் ம் இப்ப நல்ல ஃபங்க்ஷன்ஸ்ல்லா இருக்குன்னு
ஆமா ஃபங்க்ஷனெல்லா இருக்கு நம்ளுக்கு செலவுருக்கு
ஆஹ் அது உண்மதா சொந்தத்துல எதாது கல்யாணம்வச்சுக் ன்ன இல்ல நா நமக்கு நமக்கு வந்து ரெண்டு விதமான செலவு இருக்கு
என்னென்ன
என்னன்னு கேளு நா சொல்றே பாரு ஒண்ணு பொண்ணு மாப்பிள்ள இல்ல நக போடணு இல்ல ஏதாவது குடுக்கணு இன்ன இன்னொன்னு அந்த ஃபங்சனுக்கு போறதுக்கு நம்ம வூட்ல இருக்குற எல்லாத்துக்கு டிரஸ் எடுக்கணு
கரெக்டா சொன்னீங்க
உண்ம தாங்க ஆமா நம்மளு எடுக்கணு அதுக்கப்பறந்தா ப ஏதாவது குடுத்துக்கலா பாத்துக்கலா மொதல்ல நாம எடுத்து தரணு அது ஆமா உம் அவ இப்ப அடு அடுத்த மாச தான அடுத்த மாசந்தான சரி சரி அப்டியா ஆமா
எடுத்து பிளவுஸ் தச்சு அத என்ன பண்ணு தெரியல
ஏ பட்டு சாரில்லா ரொம்ப ஓல்ட் ஆயி போய்டுச்சு ஆமா ஃபேன்சிசாரியா எ டு வொர்க் சாரியா எடு இல்லன்னா டிசைனர் சாரியா எடு
சரிமா அதுதா அதுதா உங்களுக் கூப்பிட்ட என்ன மாதிரி எடு
பூட்டு என மாதிரி எடுக்குறது பட்டுச பட்டுசாரிலாம் ஆஹ் வந்து ஒ ளவுக்கு வயசானவங்க கட்டுறது
சரிங்க
அவங்களுக்குல்லா அதுதா செட் ஆகும்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பழைய பஞ்சாங்கத்தயே உருட்டிட்டே வந்துட்டாங்க
ஆமா
நம்ம மேலே இருக்கறவங்கல்லா கொஞ்ச பான்சியா வர்க்கா டிசைனர சாரியா பா்த்து கட்டு
அதுதா அப்ப அந்த மாதிரியே வாங்கிக்கிறே ஆமாம
உம்
ரெண்டு எடுக்கணு எனக்
உம் உம் ரிசப்ஷன்கு ஒன்னு ஆஹ் கல்யாண நிச்சயதார்த்தத்திற்கு ஒன்னு ஈசியாதா என்னது கல்யாணமா காலையில முகூர்த்தத்துக்கு முகூர்த் த்தத்துக்கு ஆஹ் சேர் சேரி ஆனா மு முகூர்த்தம் முடிஞ்சவுன்னே சாப்பாடு சாப்ட்டு கெளம்பிடுவீங்கல்ல
ஆமாமா இங்க வந்து சேர்ணுல
ஓ அதுக்குதா முன்னாடியே ரிஸ் சப்ஷன் வச்சர்ரிங்க
ஆமா
செரி செரி
உஹ்ம்
நல்லதுதா பாரு நல்ல பசங்களுக்கெல்லா எல்லார்க்கு சேத்தி எடு
ஆமா உங்குளுக்கு அவுங்களுக்கு என்னமா ஒரு பேண்ட்டு ஒரு சட்ட
அது நாசொல்ற மரி எடு அப்பதா கொஞ்சோ மாடலாருக்கோ
அதுதா பளவ்ஸ் நல்லா வர்க் வெச்சு தெச்சுட்டா
தெச் ஆமா ஆமா அப்டிதா தெக்கணு அப்பதா நல்லாயிர்க்கோ
ஆமா
இப்பல்லா நா ஒன்னு பாத்தே இந்த யூடியூப்ல ஆன்லைன்லன் தா இந்த பட்டு சேரீ இருக்குல்லா இல்ல அஹ் ரொம்ப ஸ் சிம்பளா தா இருக்குது பட்டு ஆனா அதுக்கு ப்ளவுஸ் தெக்றாங்க பாரு என்னமோ வர்க்கு ஆரி வர்க்கு அந்த வர்க்கு இந்த வர்க்கு பண்ணி ஹெவி ஆக்கிர்றாங்க
பொடவ கம்மியா இருக்குமா த தையல் கூலி தா ஜாஸ்தி பிளவுஸ் தெக்ரதுக்கு தா காஸ் ஜாஸ்தி
பழசய்டுச்சு அதுயே நா ரெண்டு வருஷமா பாத்துட்ட கா இந்த ஆன்லைன்ல
உம் என்ன பண்றதுன்னு புரிலமா
பா பாரு அப்டி உனக்கு கலரு பட்டுல புடிச்சிருக்குன்னா அது எடுத்து வந்து பிளவுஸ நல்லா வர்க் பண்ணி போடு அப்டி இல்லியா பொண்ண சரியாவே எடுத்துக்கோ
பட்டு சாரீ வாங்னா மெய்ன்டென் பண்ணி வெக்க முடியாது
ஆமான்டி ஆமமா அஞ்சாய்ரோ பத்தாய்ரோ போட்டு வாங்கி அஞ்சாய்ரோ பத்தாய்ரோ போட்டு வாங்கி நல்லா அயன் பண்ணி உள்ளே பீரோல எத்து வெக்கனு அவுங்க நம்ம மறுபடி மறுபடியு நம்ம இன்னொரு வாட்டி போடும் போது
ஆமா ஆமா அதையே கட்டவும் முடியாது
உம்
என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கே நீங்க சொன்ன மாரியே டிசைனர் சேரீ எடுத்துக்கற நீங்க உங்க கிட்ட இருக்கறத எனக்கு அனுப்புங்க மா உடல் ஏதாவது இருந்துச்சுன்னா
ஆஹ் ஏன்கிட்ட இருக்கே அ ஒரு சில போட்டோஸ்லா நா வெச்சிருக்கற நா உனக்கு அனுப்பிவெக்கிறே ஆமா
தெச்சா நல்லா இருக்கூ கோப்டின்னு மாதிரி அனுப்பி விடுங்க
அனுப்பி வெக்
உம் ஆமா மா அனுப்பி வெயிங்க இந்த பிளவுஸ் அப்பதா குடு தெப்பாங்க சீக்கிரம் இப்பவே குடுத்தா தா
ஆமா அஹ உங்க உங்க வீட்டுக்காருடைய க அக்காவோ தங்கச்சி ஒருத் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல
தங்கச்சி
ஆஹ் அவுங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல சின்ன வயசுல பாத்தே சின்ன வயசுலனா இருக் ஒரு எட்டு பத்து வயசு வரைக்கோ ஒரு பா இருப்பே இப்ப எப்டி இருக்க அவ காலேஜ் படிக்கிறாளா இல்ல ஆ ஆ இப்பதா சேந்தாலா
ஆ
ஆமா நா ஆ சேரி சேரி சேரி அவுங்க அவுங்களல்லா பாத்து ரொம்ப நாளாச்சு ஓ சேரி சேரி எல்லா நல்லா இருக்காங்களா அடிக்கடி வருவாங்களா உங்க வீட்டுக்லா வருவாங்களா ஆஹ்
என்ன பண்றது
உம் உம் ஓகேமா ஓகேமா பாரு போ இந்த மாரி பங்க்ஷன்ஸ்ல பாத்தா தா உண்டு அதுக்கூன்னு நம்ம எல்லார் வீட்டுக்கும் தனி தனியா போய்ட்ருக்க முடியாது அப்பெல்லா நம்ம எல்லா வந்து து ஆநி இன் ச்ச ஃபோன் இல்லாத காலத்லா திடீர்ன்ட்டு விருந்தாளிங்க வந்துருவாங்க இப்போ ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்டு வர்லாமா நாளக்கி வற்றோ அப்டின் சொல்ட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுட் ட்லே வரவேண்டிதா இருக் கு காலோ எப்டிலா மாறிட்டே வருது ம் ம் ம்
என்னப் பண்றது
அ நெலமியு மாறுது இவுங்க பண்றே இதுக்கு சேட்டே எங்ளுக்கு நம்மே வெலவாசியு ஏறுது என்னதா அட்வான்ஸ் டெக்னி து அது இதுன்னு கொண்டு வந்தா இன்னோ எதுமே வந்து நம்மே வாழ் து முறையு வந்து நார்மலா ஆக்ற மாரி இல்லே ஒரே ஹைபர் ஆக்கிட் இத்தான் இருக்குது
ஆமா
இதுக்கு மேல என்ன இதுக்கு மேல என்ன இவ்ளோ இருந்தும் பத்தலையே இன்னும் என்ன பண்றது இன்னும் என்ன பண்றது வாழ்க்கையில தேடிக்கிட்டு ஏதோ ஒரு தேடலு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு
ஆமா வாழ்க்க முழுக்க ஓடிட்டே இருக்க
ஆமா இது பத்தல இல்லென்னா இருக்காது அது தேடப்போ இது போ இல்லெனா நம்மதான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்ல நம்மகிட்ட இல்ல நம்ம இப்படிதான்
ஏ எது இருக்கோ அத வச்சு நிம்மதியா இருக்க முடியாது எது இல்லையா அது அதுதான் மனசு தேடுது
நம்ம நிம்மதியா இருந்தாலும் முன்னாடி இருக்கிறவன் நம்மல நிம்மதியா உக்கார விடமாட்டான்
அதுதாமா
ஆ அதுதான் இந்த சொசைட்டி அப்படி ஆயிடுச்சி
என்னபண்றது
உம் கும் சரி விடு நம்ம யாரையும் நம்ம வந்து யாரையும் திருத்த முடியாது நீ நல்லபடியா கல்யாணதுக்கு போய்ட்டு வந்து எனக்கு சொல்லு எல்லாரையும் கேட்டதா சொ சொல்லு ஆஹ் ஆஹ் சேரிப்பாரு என்னதான் ஆரிய அது என்னமோ சொல்லுவாங்களே உன்னுடைய காரியத்துல கண்ணா இருக்கிறப்பாரு போட்டோவ அனுப்பிவைங்க போட்டோனு அதுக்குதான போன் பண்ண முக்கியமா அ சேரி சேரி சரிடா ஓகே நான் அனுப்பி வக்கிறேன் பாரு ம் சேர்